ஆ நீங்க எப்டி இர்க்கீங்க
ஆ நல்லா இருக்கேன்கா சாப்ட்டீங்ளா
ஹா சாப்ட்டாச்சு நீங்க சாப்ட்டாச்சா
ஓகேக்கா ஓகே ஆனா சா நானு சாப்ட்டேன்க்கா என்ன பண்றீங்க வாழ்க்கலாம் எப்டி போய்ட்ருக்கு உங்குளுக்கு
வாழ்க்கலா சூப்பராக போகுது
ஆ
அப்றோ உங்க உங்க லைஃப்லா எப்டிப்பா போகுதே
ம் நல்லா போய்ட்ருக்குகவ் அப்பற எப்டி மாமலா எப்டி இருக்காரு வெளிநாட்லருக்கன் சொல்லிருந்தீங்க
ம் டிசம்பர்ல வந்துருவேன் சொன்னாருப்பா எதோ போய்ட்ருக்கு தம்பிய பாத்தீங்கினா ஏழு மாசத்துல விட்டுட்டு போனாரு
ம் ம்
என்னாப்பாப்போ ஃபீல் பண்றாரு எப்ப வர்லா தம்பிய பாத் க்கமுல்ல தொட்டு தூக்கமுல்ல அப்டின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்ருக்காரு
கண்டிப்பா கண்டிப்பாகா என்னதா இருந்தாலும் வெளிநாட்ல கொழந்தைங்க பா பசங்க இத் எல்லாருமே விட்டுட்டு போறது ரொம்ப கஷ்டமாருக்கு சோ நமக்கு ஒரு நிதி பற்றாக்கொறைன்றதுனாலயு சோ லைஃப்ல ஒரு இம்பாட்டன் ஆ அடுத்து என்ன பண்ணணுன் தெரியாம நறியா பேர் வந்து பாத்தீங்கின்னா இப்போத்க்திக்கி ஆ அ வெளிநாட்டு வாழ்க்கைய தா நம்பிருக்காங்க ஏன்னா இப்போ நம்ம வெளில் இங்க இப்போ இந்தியாவ்ல நம்ம இருக்கும்போது அதுக்கானவ் அங்கீகாரம் கெடைக்கறதில்ல ஆ அதுக்கான பேமெண்ட்டு நமக்கு சரியா கெடைக்கறதில்ல
அ நா ஆமாம்ப்பா அதுக்கான காசு அதா அதுக்கான பேமெண்டு கரக்ட்டா கொடுக்குறதில்ல அனால வெள்நாட்டு வாழ்க்கைய தேடி போய்ட்ருக்காங்க எல்லா ஆக்சிமம் அப்டிதா போய்ட்ருக்காங்க இருந்தாலு ஒரு எந் எந்த ஒரு ஃபங்க்ஷனையு ஒரு ஆள் அட்டன் பண்ண முடியல அம் அதா மெய்ன் ரீஸ் தனினான்னா அவ்ங்க பைய்யன சரியா பாக்க முல்ல ஒரு தொட்டு தூக்க முடில அதனால ரொம்ப ஃபீல் பண்ணிட்ருக்காரே
கண்டிப்பாக்கா அத வந்து பாத்தீங்கன்னா இப்ப நெறைய பேர் வந்துட்டு வெளிநாட் ட்லே நெறைய பேர் செட்டில்டு ஆய்றாங்கக்கா அதாவது நம்ம நாட் டோட அ ஒரே வரைமுறைகள் புடிக்கலல்னு சொல்லிட்டோ கூட இருக்குறாங்க சோ நம்ம நாட்ல எவ்ளோதா சம்பாரிச்சாலு அது போதுமானதா இல்ல அப்டின்ற பச்சத்துல அப்டின்ற பட்சத்துல வெளிநாட்டுக்கு தா போறாங்க இல்லிங்களா
ஆமாப்பா கண்டிப்பா பா பாத்தன்னா எங்க அக்காவோட ஃபேமிலியு அங்கதா இருக்காங்க அவுங்களு வந்து இதே ரீசன்டா ஒரு இப்ப பாத்தோனா எங்க சித்தப்பாவோ மேரேஜ் ஒன்னு வந்தது அதுக்கு வர முலன்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க அது மாரி எங்க அத்த பொண்ணு மேரேஜ் வந்தது அதுக்கு வர முடியல பாத்தீங்கன்னா என்னோட மேரேஜுக் கே எங்க மாமா வரில் வரல எங்க அக்காவோட வீட்டுக்காரங்க வர முடியாத சுச்சுவேஷ் ச்சன் ஆயிச்சி ரொம்ப மிஸ் பண்ணாங்க பாத்தோனா எதாந்தாலு வீடியோ கால்லே போய் அ பாத்துக்கிட்டாங்க பேசிக்கிட்டாங்க நா பாருங்க வெளிநாட்டு வாழ்க்கன்றது இந்த காசுக்காக எங்கெங்கல்லா ஓடி சம்பாரிச்சி பாக்க வேண்டிதா இருக்கு பாருங்க
கண்டிப்பா நீங்க இப்ப சொன்னது பாத்தீங்கன்னா அது ரொம்பவே வந்துட்டு எப்டி சொல்றது ஆ கானல் நீர் மாரிதாக்கா இருக்கு இப்ப கண்ணாடிய நம்ள பாக்க முடியு ஆனா கண்ணாடிய தொட்டு பாக்க முடியாது இல்லயா அந்த உருவத்துக்கு மதிப் தொட்டு ஃபீல் பண் பண்ண முடியாது இல்லிங்க பத்தீங்களா கண்ணாடியில இ க்கற உருவோ அந்த மாதிரி தாங்கா இருக்கு நீங்க சொல் ட்றோது வெளிநாட்டு வாழ்க்கன்றது
ம் ம் ஆமம்ப்பா
நம்ம தேவைக்கான ஆ நிதிய சரி பண்ணிக்கிட்டோனா நமக் அங்க வந்து எதிர்காலத்துல நல்ல ஒரு முறை வாழ்க்கை முறை இருக்குன் நெனைக்கிறே
ஆமாப்பா பாத்தனா இந்த இப்ப கொஞ்சோ வா அ ஒரு வார் நடந்தது பாத்தீங்களா
ஆ ஆமாங்க்கா இப்ப கூட நடந்தது ஈரான் அமெரிக் டேக்கா இஸ்ரேலு லெபான் இந்த மாதிரி நாட்டுக்கு நாட்டு போர் நடக்குதுக்கா
அந்த வார்லல்லா பாத்தோன்னா பயந்துகிட்டு ஒவ்வொரு நாளு அவுங்க ஒரு ஒரு செகண்டு நா கால் பண்ணி அவுங்க எடுக்கலன்னா பயோ அச்சோ என்ன பண்றாங்களோ அப்டின் சொல்லி அந்த மாரி அக்கா பசங்களு சரி க்கா பசங்க வந்து ஏ அக்கா பசங்க ஏ பையே கேக்குறாங்க ஏமா நம்ம என்னா செஞ்சோ ஏ அந்த மாரி பண்ணிக்கிறாங்க நம்ம எந்த தப்பு பண்ணலல்ல ஏம்மா அந்த மாரி குண்டு போட்டுக்குறாங்க அப்டின்னு எங்க அக்கா பையே கேக்கறா கேள்வி அப்ப பாத்துக்கோங்க எப்பிடி இருக்குன்னு ஒரு சின்ன பையே கேக்குறா அந்த ரீசனு எதனால போட்டுக்கறாங்க நம்ம எந்த தப்பு பண்ணலையோ அவுங்கக்குள்ள பேசிக்க வேண்டியதான நம்ம எதுமே பண்ணல ஏம்மா அப்டி போட்டுக்கறாங்க அப்டின் கேக்குறாங்க
கண்டிப்பா இந்த மாதிரியான நேரங் க்கல்ல நம்மளால சரியான விடை சொல்ல முடியாது அவுங் த வயசுக்கு தகுந்த கேள்விகள்ள மீறி கேக்கம் போது நமக்கு என்ன பதில் சொல்றதுன் தெரியாது இல்லைங்ளா ஏனா அவுங்களுக்கு அந்த விஷய என்னன்னே தெரில
தெரியில அதா நம்ம எது தப்பு பண்ணல ஆனா இப்டில்லா ஏ பண்றாங்க அவுங்களால சரியா ஸ்கூல் போக முடியில ஒரு டூ மன்த் து ஃபுல்லாவே ஸ்கூல் கட்டு ஆன்லைன் கிளாஸாவே நடந்துட்ருந்துது ஒரு எங்கேயு வெளில ஒரு சரியான சாப்பாடு இல்ல எதுக்கு எதுக் க்கு போனாலு ஒரு பயோ பயத்தோடயே நடந்துட்ருந்துது அங்க அப்டி இருந்து பாத்தா எப் அது ஃப்ளைட் வேற அந்த டைம் இல்லையா ஃப்ளைட் எங்க பாத்தாலு இல்ல கட் பண்ட்டாங்க இங்க பாரு அது இல்லாத வேற ரொம்ப கஷ்டமா இருந்துது அப்பல்லா பாத்தீங்கன்னா எப்ப வருவாங்க ஃப்ளைட்டு எப்ப விடுவாங்கன்ருந்துது விட்ட ஒடனே வந்துருங்க அப்டின்ற மாரி பேசிக்கிட்டுருந்தோ ப்டி அது சால்வாயிட்ச்சுன்னா போது என்ன பண்றாங்கன் தெரில
கண்டிப்பா கண்டிப்பா இதே இந்த த இந்த மாரி காலகட்டங்கள்ல நம்ம உறவினர்கள் வெளிநாட்ல இருக்
பெளி நாட்டு
அது ரொம்ப ஒரு பயமான ஒரு பயமா இருக்கு உங்களுக்கு என்ன ஆச்சோ ஏதாய் சாப் ட்டாங்களா இல்லியா எங்க இருக்காங்க பாதுகாப்பா இருக்காங்களன்றதெல்லா நமக்கு வந்து ரொம்பவே ஒரு பயமான விஷயமாதா இருக்கு
ம் ஆமாப்பா கண்டிப்பாப்பா தா ஒரு என் எனக்கு
ஆ செட்டில்லாயில்லா அப்டின்ற மாறி ஏதாவ்து உங்களுக்கு ஆ இருக்கா
ஆ இருக்குப்பா அந்த மாரியலா எனக்கு ஆச இருக்கு பட்ட ஆனா ஏ ஹஸ் பன்ந்து இந்த டிசம்பரோட கேன்ஸ் பண்ணிட்டு வர மாரி ஒரு ஐடியாவுள்ள இருக்காரு நா எவ்ளவோ சொல்லி பாத்த ஏதாவ்து இருங்க அந்த மாரி பாத்த இல்ல எனக்கு வேணா அப்டின்ற மாரி சொல்லிட்டாரு ம் பாப்போ அவர கன்வென்ஸ் பண்ணி திருப்பி அனுப்ச்சு வுடலாமான்ற ஐடியால இருக்க பாப்போப்பா
ஓகேக்கா இல்ல நீங்க அவரு வந்து அந்த ஊருக்கு வந்து வெளிநாட்டு வாழ்கைன்றது வந்து அவருக்கு செட் ஆயிடுச் சு சோ நீங்க வந்துட்டு நீங்களு கொரந்தைங்க எல்லாருமே போயி அங்க செட்டில்ட்டாயிட்டீங்கனா ஆ இன்னு நல்லாருக்கு நெனைக்கிற நானு
ஆ அதா
அக்கா டவரு கிடைக்கலன் நெனக்கிறங்க்கா உங்களுக்கு
ஆ ஓகேப்ப பத்திக்வா ஹலோ
ஆ கேக்குதுக்கா
அ கேக்குது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
ஆ இங்க பாத்தா அந்த நெக்ஸ்ட்டு மன்த்து வராங்கப்பா அக்கா கூடயே நாங்க திரிப்பு ட்டன் போறதாருக்கு டூர் விசா மாரி போயிட்டு வர்லான்ருக்கோ நானு எ பையனு
ஓ சூப்பர் சூப்பருக்கா கண்டிப்பா போயிட்டு சலா செலப்ரேஷன் பண்ணிட்டு வாங்க நீங்களும் தெரிஞ்சுக்லா இல்லையா நம்ம வெளிநாட்டு வாழ்க்கை எப்டிலா இருக்கு எப்டில்லா வாழ்ந்துட்ருக்காங்கன்றதுல்ல
ஆமாம்பா கண்டிப்பா பாப்போ அக்கா வராங்க அதுல
எ நம்ம வந்து ஒரு ஒரு எடங்கள்லயு நம்ம வந்து அத வாழும்போதுதா அங்களுடைய மக் களுடைய வந்து நிலைப்பாடு இருக்கு வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியு சும்மா உங்க வாழ்க்க நல்லா ஜாலியா வாழ்றாங்கன்ட்டு நம்ம ஒரு டி வி மூலியமா ஓ இல்லன்னா ஒரு தொலைபேசி வாயிலாவோ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோனா அதுல எந்தவித மு இருக்காது இல்லலைங்களா
அம்மா அம்மா டாங் அங்க போய் நேர்ல பாத்தாதா அதோட சுச்சுவேஷன் எல்லா நம்மளுக்கு புரியு இப்ப பாத்தீங்கன்னா எங்க அக்கா பைய வந்து அ எஜுகேஷன பொறுத்த அளவுக்கு நல்லா இங்க இருக்கிற எஜீ எஜுகேஷனுக்கு அங்க இருக்க எஜுகேஷனுக்கு நெறையா டிஃப்ரெண்ட் இருக்கு பா நல்லா ஸ்பீச்சு பேசுறதுலயு சரி எங்க அக்கா பொண்ணு பாத்தீங்கன்னா தேர்ட்டு ஸ்டாண்டர்ட் தா செகண்ட் ஸ்டாண்டர்ட் தா படிக்கிறா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
அந்த அளவுக்கு பேசுவா அவ நல்ல டேலண்ட் அவ
கண்டிப்பா கண்டிப்பாக்கா இப்போ நம்ம ஆ நம்ம நம்ம கலாச்சாரோ அதாவது நம்மளுடைய படிப்பு முறை எஜுகேஷன் அந்த சிஸ்டம்னு சொல்வாங்கல்லைங்களா அது பாத்தீங்கன்னா அதர் கன் அதாவது அதரு அதர் கண்ட்ரியில கம்பேர் பண்ணும் போது இந்தியாவில இருக்க எஜுகேஷன் சிஸ்டம் வெறும் மனப்பாடம் பண்றது இந்த மார்க்கு வச்சுந்தா டிசைட் பண்றாங்க இல்லலைங்களா ஏன்னா வெளிநாட்டுல வந்துட்டு அது வந்து அந்த கில்லுன்றதே வந்து பாத்தீங்கன்னா மூளையோட வேலைப்பாடுன்றது இருக்கு ஒவ்வொரு ஹலோ
ஆமா ஆமா
ஆனா அது அப்படி இல்லங்க அங்க
இங்க இல்லல்ல இங்க எஜுகேஷன் அத அந் மெயின் வந்து பசங்களோட எஜி கேஷனுக்காக தா
சொல்லுங்க ஹலோ கா கேக்குதா உங்க அக்கா நா பேசுறது உங்களுக் தெளிவா கேக்குதுங்களா ஹலோ அக்கா நீங்க நா நா பேசுறது உங்களுக் கேக்குதுங்களா ஹலோ